வணக்கம் தோழி நலமா இருக்கீங்களா என்ன பண்ணிட்ருக்கீங்க
குடிக்காம என்ன பண்றீங்கன்னா சாப்ட்டீங்களா
இல்ல தோழி இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லையா அதா இப்பதா லேட்டாதா எழுந்தோ இன்னைக்கு
ஆமாங் தோழி
ஆஹ் இன்னைக்கு ஒரு நாள் தா நமக்கு ரெஸ்ட்டுஅதனால இன்னைக்கு லேட்டா எழுந்துட்டு இப்பதா ஃப்ரெஷ் பண்ணிட்டு டீ குடிச்சுட்டு உட்காந்துருக்கோ இன்னைக்கு சாப்பாடுங்கிறது கொஞ்ச ரேர் தா மதிய சாப்பாடு தா சாப்பிடுவோ உங்க வீட்டுல என்ன சாப்பாடு
வீட்டு்ல வந்து மட்டன் மட்டன் தோழி
சரி தோழி என்ற அம்மாவசையா இருக்கு இல்லையா உங்க வீட்டுல அதெல்லா சாமி கும்பிட மாட்டீர்களா
புளிச்சங்க தோழி குளிச்சுட்டே இருப்பாங்க மாமா சாமிலா கும்புட மாட்டாங்க தோழி
அஹ் தோழி கொஞ்ச சத்தம் குறைவாக இருக்குது கொஞ்ச அதிகப்படுத்த முடியுமா
ஓகே தோழி இ என்ன சமை ஐடியா உங்களுக்கு
அஹ் எங்க வீட்டுல என்னைக் வந்து சாம்பார் தோழி சாம்பார் ஆஹ் வத்த கொழம்பு ரச உருளைக்கிழங்கு பொரியல் அதாவது உருளைக்கிழங்கு வறுவல் முட்டக்கோசு பொரியல் அஹ் வடை அப்பளம் பாய்சம் தோழி
ஏன்னா எப்பொழுதுமே வந்து அம்மாசை அன்று நாம் அது முன்னோர்களுக்கு சாமி கும்பிடுவார்கள் அதற்காக நம்ம வை அஹ இறந்த முன்னோர்களுக்காக இவ்வளோது செஞ்சுட்டு நம்ம படைச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்பற அதை நம்ம சாப்டுவோ உங்க வீட்டுல
ஆஹ் இருக்கு தோழி இருக்கு
சரி சரி தோழி அத எப்படி போயிட்ருக்கு நாட்கள் எல்லா எப் எப்ட போயிட்ருக்கு நீங்க படிக்கிறீங்களா என்ன பண்ணிட்ருக்கீங்க
படிச்சுட்டு தா தோழி இருக்கே காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறே தோழி
ஆஹ் சிறப்பு தோழி
ஆஹ் படிச்சுட்ருக்கே உம் வந்துட்டு வீட்டுல கறி எடுத்து ஆஹ் தண்ணி எடுத்து வெப்பாங்கல்ல தோழி
ஆமா
அது அதுக்கப்பற கறி வறுத்துருந்தாங்க அப்பற கறி கொழம்பு
சரி தோழி
அ எல்லா சாப்ட்டா தோழி நாங்க வீட்
காலே காலையிலே சாப்ட்டாச்சா
ஆஹ் சாப்ட்டோ தோழி ஒரு ஒன்பதுரைக்கு சாப்ட்டோ
அஹ் மதியம் என்ன சாப்பிடுவீர்கள்
மதியியானமா சாப்பாடு செஞ்சு ரச வச்சு சாப்ப ணு தோழி
சரி சரி சிறப்பு தோழி ஏன்னா வந்து காலையிலயே சாப்பிட்டுட்டு ஆனா அப்ப ஒரு நாள் ஒரு வீட்டுல வந்து கறி எடுக்கறாங்க அப்டின்னா அந்த கறியே வந்து மூணு வேளையு அதுதா சாப்டுற மாரி இருக்கு சில வீட்டு வீட்டுகள்ல உங்க வீட்டுகள்ல எப்டி
எங்க வீட்டுல வந்துட்டு அப்படி இல்ல காலையில கறிக்கொழம்பு அதுக்கப்பற சாய மதியமா ரச வச்சிருவோ சாயங்காலமா திரும்ப ரச இருந்தா சாப்டுவோ கறி கொழம்பு இருந்தாலு சாப்டுவோ
சரி சரி சிறப்பு தோழி இப்போ நா உங்ககிட்ட ஒரு டாபிக் பத்தி பேசலா அப்டின்னு நா நெனைக்கறே ஆஹ் இப்ப சுற்றுசூழல்னு ஒண்ணு இருக் இல்லையா அது வந்து இப்ப முன்ன விட வந்து ரொம்ப அதிகமா வந்து அந்த மாசுபடுத் தல்ங்கிறது அது
அதிகமாயிடுச் உம்
இப்ப இருந்த அந்த பொல்யூஷன்ங்கிறது வந்து இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு அது பண் அத வந்து கொறைக்கிறதுக்கு என்ன என்ன பண்ணலா அப்டிங்கற ஒரு உங்களுக்கு எதுவு ஆலோசனைகள் இருக்கா
பிளாஸ்டிக் வந்து அதிகமா யூஸ் பண்ண கூடாது தோழி நாம நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே குப்ப நம்ம நம்ம யூஸ் பண்ற குப்பையை கூட நம் ம்ம வந்து பக்கத்துல போட்டு எரிக்கக்க கூடாது அதுக்குன்னு தனியா வண்டிலா இருக்கு அது இதுலதா போடணு அவ்ங்க போய் எ எருச்சுக்குவாங்க அது இல்லாம பிளாஸ்டிக் கொடோ பிளாஸ்டிக்கோ பேப்பரு இந்த பிளாஸ்டிக் பேப்பராலதா அதிகமா வருது மாசுபடுதல் சுற்றுசூழல் பாதுகாப் பாது ப்பலா அதனால அதெல்லா கொஞ்சோ நம்ம வந்து ட்டு கம்மியா யூஸ் பண்ண பாக்கணு அதுக் நமக்கு நமக்கு வந்துட்டு இப்ப வந்து சிட்டில இருக்கவங் லா அதெல்லா ஆஹ் ரொம்ப இது இதாதான இருக்கு ஹம் ஒரு மாரிதா இருக்கு நாங்க வந்துட்டு இங்க கிராமத்துல இருக்கறனால கொஞ்சோ இதாருக்கு அதுக்கு இதுக்கு நெறயா வித்தாச வித்தியாச இருக்கு தோழி
கண்டிப்பாக தோழி இப்ப நீங்கள் சொன்னது வந்து மிகவும் சரியான ஒரு பதில் ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம மொதல சுத்தமா இருக்கோணு நம்ம வந்து கரெக்டா இருக்கணு நம்ம எத பண்றோனா நம்ம வீட்டு குப்பைகளை எல்லா நம்ம வீட்டிற்கு அருகிலேயே ஒரு கொளுத்தி போட்டு நம்ம அத நம்ம அத கொளுத்திட்டம்னா அந்த வேல முடிஞ்சுட்டு அப்டின்னு நம்ம நெனச் ச்சுடு என்ன பண்ணிடுனா பிளாஸ்டிக் மக்கும் குப்பை மக் காத குப்பை அப்டின்னு எதையுமே நம்ம பிரிக்காம அப்டியே போட்டு கொளுத்திடரோ நம்ம வீட்டு சுற்றுசூழல நம்ம சரியா கவனிக்க முடியாதப்ப நம்ம க் ஆ மக்களு வந்து இதேதா பண்ணிட்டு இருக்காங்க அப்டி பண்ணும் போது நாடுங்றது சுற்றுசூழல்ங்றது நந் நன்றாகவே கெட்டு போகிறது அதுவு இல்லாம நம்ம வந்து குப்பைகள வந்து கண்ட எடத் இதுல போட்டுட்ருக்கோ நம்மோ மக்கும் குப் ப்பை மக்காத குப்பைன்னு நம்மளே பிரிச்சு நமக்கு இந்த குப்ப அல்றதுக்கு வராங்கல்லையா அவ் உங்கிட்ட நம்ம கொடுத்துட்டம்னா அவங்க அத என்னா பண்ணுணமோ அது கரெக்ட் ட்டா பண்ணிடுவாங்க ஆனா நம்ம அது இதிக் அழுப்பு பட்டுக்கிட்டு அத நம்ம தனித்தனியா பிரிச்சு கொடுக்கறதுக்கு அழுப்புபட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோன்னு எல்லாத்தையு ஒண்ணு தெத்து போட்டோவோ அதயே அவங்ககிட்டயு எடுத்து குடுக்குறதுக்கு அலுப்பப்பட்டுக்கிட்டு நம்ம அத எரிச்சடுறோ அது கிராமத்துல எல்லாம் வந்து அந்த மக் கிராமத்துல எல்லாம் வந்துகிட்டுதா இருக்காங்க குப்பை அல்றதுக்கு வராங்க ஆனா யாருமே வந்து அவங்க கிட்ட அத குடுக்கறது கிடையாது மக்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அழகா ஒரு தீப்பெடிய எடுத்து அத எரிச்சிட்டு வேலய முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க இதுதா வந்து சுற்றுச்சூழல் வந்து மாசுபடுறதுக்கு மிகவு அதிகமான ஒண்ணா இருக்கு ரெண்டாவது பிளாஸ்டிக் சொன்னீங்க கண்டிப்பா அதுவு உ உண்மைதா ஏன்னா பிளாஸ்டிக்ங்கிறது நம்ம நம் எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது இப்ப நம்ம போய் ஒரு கடைக்கு நம்ம போறோம்ன்னா நம்ம ஒரு கேரி பேக்ங்கறத நம்ம தவிர்க்கணு இல்லையா நம்ம வந்து ஒரு காட்டன் பையே இல்ல மஞ்சள் பையன்னு இப்ப சொல்றாங் முன்னாடியிலா வந்து மஞ்சள் பையங்கிறது வந்து அதிகமா இருந்துச்சு அததா எங்க எங்கனாலு குடுப்பாங்க இல்ன்னா நம்ம போற நம்மளே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூடை மாரி ஒரு பின்னி அந்த கூடைையிலதா எந்த ஒரு ஜமானாலு வாங்குவாங்க ஆனா இப்பங்க அந்த கூடங்கறிறது அவமானமா நெனைக்கிறாங்க யாருமே போய் அதை எ எடுக்கிறதே கெடையாது போய் போ சாதாரணமா போறாங்க அங்க போய் பொருட்களை வாங்குறாங்க அவங்க அதுலயே ஒரு கேரி பேக் மாரி போட்டு குடுக்குறாங்க பிளாஸ்டிக் பை குடுக்குறாங்க அத வாங்கிக்கிட்டு அழகா வந்துடுறாங்க இதெல்லா நம்ம தவிர்த்தோம்னாலே நம்ம சுற்றுச்சூழல் நல்லாருக்கு நெனைக்கிறே உங்களுக்கு ஏதோ ஆலோசனை இருக்கா
எனக்கு வந்துட்டு ஆமா இது எல்லாத்தையு தவிர்க்கணு பஷ்ட்டு ஆஹ் நமக்கு வந்து நம்ம இயற்கை வந்து நல்லாருக்கு நம்ம வந்து நம்ம மண்ணு நல்லா இருக்கு நம்ம வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் கவர் எல்லா நம்ம மண்ணுல போடுறதுனாலதா மண்ணு கூட இப்ப மண் வள கூட இதாகல
கண்டிப்பா ஏன்னா அந்த நம்ம என்ன பண்றோம் இப்ப கடைக்கு போறோம் ஒரு நம்ம திடீர்னு நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோ அந்த ஒரு பொருளை பாக்குறோ அந்த பொருள வாங்குறோ வாங்கிட்டு கையில நம்ம எந்த ஒரு பையும் எடுத்துட்டு போகல அவங்களே வந்து அந்த பிளாஸ்டிக் பைய போட்டு கொடுக்குறாங்க அந்த பிளாஸ்டிக் பிளாஸிக் பையில அந்த இதை பொருள வாங்கி கொண்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறோ வந்துட்டு நம்ம அந்த அந்த பிளாஸ்டிக் பையை பத்திரப்படுத்தி வ வைப்போம்னா கண்டிப்பா கெடையாது அத நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்து ஏதோ ஒரு மூளையில தூக்கி போடுறோ அது நாலடைவுல அது குப்பையா மாறுது அந்த குப்பையா மாறும்போது அத நம்ம வந்து கு எரிக்கிறோ அப்டி இல்லைன்னா வெளியில தூக்கி போடுறோ நம்ம எரிக்கலைனாலு அத நம்ம பிளாஸ்டிக் பைகளை அதிகப்படுத்தி நம்ம சேக்கு பொழுது நம்ம சுற்ற சூழல் கண்டிப்பா மாறுபடுது ஏன்னா எங எங்க ஊர் ஒ நா ஒரு குழந்தை ஒரு பள்ளி பா பருவ நெனைக்கிறே எட்டாவது இல்ல ஒன்பதாவது படிக்கு நேரத்துல வந்து எங்க ஊர் கலெக்டர் என்ன பண்ணாங்கன்னா பிளாஸிக் பைகள அந்த கேரி பேக் சொல்றாங்கல்லையா அதை பயன்படுத்தவே கூடாதுன்னு ஒரு தடை விதித்து ந்த நேத்து வந்து ரோடல இப்ப நம்மளால குப்பையை பார்க்க முடியாது அது மாதிரி அவ்ளோ ஒரு சுத்தமா இருந்துச்சு எல்லாருமே மக்களும் சரி ஆஹ் நம்ம வந்து பிளாஸ்டிக் பைதா கெடைக்க மாட்டேங்குது நம்ம வீட்டுல இருந்து பை கொண்டுட்டு போகலா அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே எடுத்துட்டு வீட்டுல இருந்து பைய எடுத்துட்டு போய் பொருட்கள வாங்குனாங்க ஆனா அது வந்து அந்த ஆட்சியர் வந்து அந்த ஊர்ல இருக்கிற வரையு தான் அந்த திட்டம் இருந்துச்சு அந்த ஆட்சியர் அங்க வெளியூர் போனோனா அந்த திட்டம் அப்டியே மறைஞ்சிட்டு மக்களு பழைய மாதிரி அந்த பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லா வந்து நம்ம தவிர்க்கணு கண்டிப்பா இத மாதிரில்லா பண்ணனோம்னா கண்டிப்பா சுற்றுச்சூழல் நன்றாக இருக்கும் உங்களுக்கு வேற ஏதேனு ஐடியாக்கள் இருந்தால் சொல்லுங்கள் தோழி
வேற என்னா உம் செடில்லா இப்ப நம்ம வச்சோன்னா ஒவ் ஒவ்வொரு மண்ணுக்கு வரு ஒரு மண்ணுக்கு வராது தோழி இப்ப எங்க மண்ணுக்குகெல்லா வராது இப்ப அந்த பிளாஸ்டிக் கவரு இந்த மாரி எ நாள் தானே செடியல்லா வரமாட்டேக்குது
கண்டிப்பாக
ஹ் அது இல்லாம இருந்தப்பல்லா வந்ச்சு க்குதான செடி
ஆமா ஆமா அது வந்து ஆரம்ப காலகட்டத் இல்ல நம்ம தாத்தா பாட்டி இருக்கிற காலத்துலல்லா செடிகள்ல சாதாரணமா வச்சாவே வளரும் இப்பொழுதெல்லா நம்ம எவ்வளவு உர் உரம் கொடுத்தாலு இந்த செடிகள் வந்து வளர்றதே கெடையாது ஏன்னா மண்வளம் தன்மை வந்து மாறுதுல்லையா அதனால செடியோட வர்ச்சியு கம்மியா இருக்கு அதோட காய்ப்பு கம்மியா இருக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல இயற் ந மாத்த முடியாது ஆனா நம்ம மனிதர்கள கண்டிப்பா மாத்தலா அதனால நம்ம நம்மளுடைய மாற்றத்தை ஃபர்ஸ்ட் நம்மிடம் இருந்துத கொண்டு வரணும் நம்ம வந்து கரெக்டா இருந் தோம்னா கண்டிப்பா ப நம் சுத்தி நம்ம பாக்கறவங்க எல்லாருமே கரெக்டா இருப்பாங்க மண் வளமும் அதிகமா இருக் கும் இயற்கையு நல்லாருக்கு சுற்றுச்சூழலும் நன்றாக இருக்கும் உங்களிடம் பே நறைய விஷயங்கள பகிர்ந்து கொண்டேன் தோழி ஆ அடுத்த பதிவில் பேசுவோம் நன்றி தோழி
கண்டிப்பா